வணக்கம் தோழி
ம் வணக்க தோழி
நலமா இருக்கீங்ளா
ம் நலமா இருக்
சாப்ட்டீங் ஆ நாங்க நலமா இருக்கோம் தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டே தோழி
ம் செரிங்க தோழி இப்ப நம்ம உணவு பத்தி பேசலாங்ளா அ ஏனா இது மதிய நேர நம்ப உணவு பத்தி ஏனா உணவுன் ன்றது இன்னைக்கு ரொம்ப முக்கிய இல்லைங்ளா நமக்கு ஆ சொல்லுவாங்க ஒரு பேச்சுலே சொல்லுவாங்க நம்ப வேலைக்கு போறது வந்து நல்லா சாப் புட்றத்துக்காக தா அப்டின்ற மாரி சொல்லுவாங்க ஆ அப்ப அந்த சாப்பாடு வந்து பாத்தீங்கனாக்கா நமக்கு வந்து நேரத்துக்கு நம்ம சா காலை உணவ நல்லா நேரத்துக்கு எடுத்துக் கணு மதிய உணவு அதே மாரி இரவு உணவு இது மூணயுமே நம்ம வந்து ஆ எப்டி சொல்றே நேரத் தகுந்த மாரி நம்ம வந்து கரெக்டா சாப்ட்டுட்டோனா நம்ம உடம்பும் நம்ம மனசுமே நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கு அதேமாரி அந்த உணவ பாத்திங்கனாக்கா ஆ நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கிய உணவா எடுத்துக்கணு அ எதோ அது இதுன்னு சாப்டா டாம ஆரோக்கியமான உணவு சாப்டணு இல்லைங்களா
ஆமாங்க தோழி
உம் கேக்குதுங்களா ஆஹ் கேக்குதுங்களா ஆஹ் அ இப்பப் பாத்தீங்கனு வச்சுக்கோங்களே ஒரு சிலர்ல்லா காலையில அந்த பசங்கள வேலைக்கு இல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறது வேலைக்கு இருக்க அனுப்புறதா இருக்கட்டுமே ஆனா நமக்குதா வீட்டுல உள்ள அந்த பெண்களுக்கு தா நெறைய எப்டி சொல்றது வே ஆமா வேலைகள் இருகிறதுனால நம்ம மட்டுமே காலையில சாப்டுறத கெட ஆனா கொழந்தைளுக்கு கூட்டி விடுவோ அவருக்கு வீட்டுக்காருக்கு காலையையில சாப்டு எடுத்து குடுத்துருவோ ஆனா நம்ம என்ன பண்ணோ எல்லா வேலையு முடிச்சுட்டு கால சாப்பாட் நம்ம மத்தியானம் தா சாப்டுவோ அப்ப நைட் ஃபுல்லா பன்னெண்டு மணி நேரோ அப்றோ ஒரு நாலு மணி நேரோ எடுத்துக்கோங்களே பதினாறு பதினேழு மணி நேரோ நம்ம வயிரு காலியா தா இருக்கு அது என்னாகு நாளடைவுல வந்துப் பாத்தீங்கனா அதுதா நமக்கு வந்து இந்த ஒல கொதிக்கிதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாரி கொதிச்சு நமக்கு அல்சர் வர்றதுக்கான காரணமே நம்ம மொத நம்ம உடம்ப பாத்துக்கணோ கண்டிப்பா நம்ம வந்து கணவருக்கு பிள்ளைங்களுக்கு சு சாப்பாடு செஞ்சு தரோந்தா இல்லைனு சொல்லல அதே நேரத்துல அந்த கொழந்தைகளுக்கு ஊட்டு ம்போது நம்ம ரெண்டு வாய் சாப்டுட்டு கொஞ்சோ தண்ணிய குடிச்சிட்டாலே நல்லா இருக்கு நம்ம நல்லா இருந்தா தாநே இப்ப நம்மக் குடும்பத்த நம்ப பாக்க முடியு ஆ அது மாரித் குடும்பத்தையு நம்ம பாத்துக்கணு நம்ம நம்மளையு பாத்துக்கணு ஒருத்தவங்க வந்து நீங்க சாப்டீங்களா அப்டினு கேக்றவர்லு உண்மையிலே வெயிட் பண்ணக் கூடாது ஒரு சிலர்ல்லா சொல்லுவாங்க தெரியுங்ளா வீட்ல சண்ட வந்துருச்சுன்னா நா சமைக்க மாட்டே நா சாப்ட மாட்டே அப்டிலா சொல்லுவாங்க ஆனா என்னைய பொறுத்தவரயுலு நாலா கண்டிப்பா சொல்ற தோழி நல்லா சாப்டுக்குவே நாலா ஏனா நமக் கு சோறு தானே முக்கியோ அதனால வந்து நம்ம நல்லா சாப்டுக்கணு நம்ம ஒடம்ப நம்ம நல்லா பாத்துக்கணு அ அது மாரிதா ம் இப்ப ம் தெம்பு வேணுல கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி ஆ இது மாரி இப்ப நீங்களா என்ன தோழி இன்னைக்கு என்ன சமச்
இன்னைக்கு வந்து பிரிஞ்சு சாதோ கத்திரிக்கா தொக்கு முட்ட
ஆ ம் சேரிங்க தோழி காலைலே செஞ்சு பசங்களுக்கு குடுத்து வுட்டீங்களா
ங்களுக்கு காலைல குடுத்து விட்ட அதனால அப்டியே இருந்துச்சு நாங்க சாப்டுட்டோ
நீங்க சாப் டிங்ளா சேர் சேரி சேரி சேரி ஆமா நம்ம நல்லா பாத்தோ நாங்க இன்னைக்கு கு மோர் கொழம்பு வச்சே தோழி நானு எ பையனுக்கு மோர் கொழம்புனா ரொம்போ புடிக்கு அதனால மோர் கொழம்பு வச்சு இந்த மீல் மேக்கர் இருக்குங்கல்ல அந்த சோயாபீன்ஸ் அத வந்து தொக்கு மாரி செ
க்கும் அது கலரிக்கு சா சாதத்துல போட்டு கல ரிகுத்தா ஒரு மாரி ஆய்டாதா ட்ரையா
இல்ல இல்ல நம்ம சாதத்த ச் வெள்ள சாதோ வச்சு மோர் கொழம்பு வச்சு ஊத்தி சாப்டுட்டு இத வந்து க்ரேவி மாரி செஞ்சற்து தோழி
அப்டிங்க இல்ல தோழி நான் அத சொல்ல தோழி மோர் கொழம்பு சொல்ற மோர் கொழம் புட்டு சாப் சாதத்துல பெசஞ்சிட்டா அது ட்ரை ஆய்டாதான்றது
அஹா கொழம்பு மாரிதா நம்ப ஊத்தி சாப்ட போ
தனியா குத்தம்ச்சா ஓகே கலர்ர மாரி இருஞ்சுன்னா டிபன் பாக்
ஆ ஹா ஹா சா தோழி எனக்கு ரெண்டு பையன்லயு ஒரு பையனுக்கு இருவத்தஞ்சு வயசு ஒரு பையனுக்கு இருவத் தி ரெண்டு வயசு வேலைக்கு போறாரு அவரு அதனால ஒரு பைய வந்து இவர் வந்து பெரிய பைய வந்து மாற் றுதிறனாலி அவர் வீட்ல தா இருப்பாரு அப்றோ இன்னொரு பையந் தா வேலைக் கு பொய்ட்டு வந்துட்டு இருக்காரு என்னோட கணவர் இப்ப தா எறந்துட்டாங்க ஒன்ற வருஷோ ஆச்சு அதனால‌ பாத்தீங்கனா நாங்க வீட்ல நாங்க மூணு பேரு தா அதனால அவருக்கு மோர் கொழம்புன்னு போது இப்ப இந்தா இப்போ தா சாப்டுட்டு இப்போ வேலைக்கி கெளம்பி பேய்ட்டாரு அவருக்கு செகண்ட் ஷிஃப்ட்டு அப்டிங்கிறமாரி
ம்
குடுக்கறது அந்த மாரி இல்ல தோழி இங்க வீட்ல அப்போதைக்கு ஊத்தி சாப்டுட்டு அத க்ரேவிய பக்கத்துல வச்சி தொட்டுச் சாப்ட்டுட்டு போய்ருவாரு அவரு ம் ஒவ்வொரு நாளைக்கு முட்ட செய்வோ ஆனா ஆம் அது நேத் அ கண்டிப்பா தோழி அ எ மோரு நே நேத்து என்ன பண்ட்ட பால் வாங்கி கொஞ்சோ முன்னாடி நெறைய த நா தயிரு வந்து கடைல வாங்கறத விட நம்ம ஒர ஊத்தி செய்றது அது ஒரு மாரி வாசமா நல்லாருக்கு அதனால நா எப்போவுமே மோர் கொழம்பு செய்யணுன்னாக்கா மொத நாளே தயிர நல்ல பால் வாங்கி ஒர ஊத் தி வெச்சிருவே நானு அத உள்ள ஃபிரிட்ஜ்லயு வெக் கமாட்ட வெளிலியே வெச்சிருவ ஏனா அப்பதா கொஞ்சோ புளிப்பு நல்லாருக்கு புளிப்பா நல்லாருக்கு அப்டின் சொல்லிட்டு அ கொஞ்சோண்டு தோரம்பருப்பு நம்ப சாம்பார் தோரம்பருப்பு கொஞ்சோ அ பச்சரிசி மா அரிசி அது ரெண்டையு கொஞ்ச நேரோ ஒரு பத்து நிமிஷோ ஊற போட்டுக்கிட்ட தோழி அத ஊர போடுறதுக்கு நா வந்து பச்ச தண்ணிலலா போடமாட்ட கொஞ்சோ சுடு தண்ணிலே ஏன்னா சாதோ வெக்கும் போதே அந்த சுடு தண்ணில ஊற வெச்சிட்டா கொஞ்சோ சீக்கிரமா ஊறிடுவோ அப்டின்றதுனால சுடுதண்ணியிலே போட்டுட்டே நானு அப் புறோ என்ன பண்ண அது ரெண்டையு ஜாருல மிக்ஸி ஜாருல போ போட்டுட்டு தோரம்பருப்பு பச்சரிசி அ ரெண்டு பச்ச மொளகா நா என்னிக் என்னா பன்ட பச்ச மொளகா போடல வரமொளகா போட்டுக்குட்ட அதுக்கப்புறோ இஞ்சி ஒர் ரு ஒரு பெரிய துண்டா ஒரு துண்டு எடுத்து போட்டுக்கிட்டே மூனையு நல்லா நலய நல்லா அரச்சு பேஸ்ட்டு மாரி வெச்சிட்டே கைல அதுக்கப்புறோ இ இங்க வந்து இந்த தயிர என்ன பண்ட்ட என்ட்ட இது ஜூஸர் இது மிக்சி ஜார் இருக்குங்கல்ல அதுல வ து நல்லா போட்டு நல்லா சுத்திட்டே ஒரு ரெண்டு சுத்தி சுத்திட்டே நல்லா தண்ணி மாதிரி ஆய்ர்ச்சு அதயு எடுத்து வெச்சுட்டு அதுல கொஞ்சுடு உப்ப போட்டு கலக்கி வெஷ்ட்டே நானு அப்புற இங்கிட்டு தாளிப்புக் என்னா பண்ணே நானு அய்யோ தாளிப்புக்கு எனா தாளிப்புக்கு என்ணா பண்ணிட்டே எண்ணெய ஊத்தி கொஞ்ச வெந்தயோ ஆ ரெண்டு கடுகும் போட்டுட்டே தோழி நானு வெந்தயம் மட்டுந்தா போட சொன்னாங்க நா நா ரெண்டு கடுகு போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு அப்புறோ ஒரு பத்து பல் பத் த்து போல பதனஞ்சு பழுத் சின்ன பூண்டுதா நா வெச்சிருந்தே அதனால கொ கொஞ்சோ நெறயவே எடுத்து அத ரெண்ட் ரெண் ட்டா மூணு மூணா அப்படி கட் கட் பண்ணி வந்திரிங்களா ஏ ஏனா இவனுக வந்து அந்த சின்ன பையன் வந்து அத அப்படியா அந்த பூண்ட மட்டும் தனியா முழுசா இருந்துச்சுா எடுத்து வச்சிருவான் சாப்பிட மாட்டான் இப்ப அத வந்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டன் வச்சுங்களேன் சாதத்த நான்ங்கள்டிட்ட பெசஞ்சு வச்சுருவேன் நான் அப்போ அதெல்லாம் ஒன்னு ரெண்டா அவனு பெசஞ்சரும் உள்ள சாப்பிட்டுருவோம் அதனால அந்த எண்ணெய ஊத்துறோ கடுகு வெந்தயம் போட்டு ரெண்டு பெருங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ள பூண்ட எடுத்து போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் போட் கூட்டு நல்லா வனக்கிட்டேன் தோழி கொஞ்சம் நல்லாவே வனக்கிட்டேன்
ஆஹ் ஆஹ் ஆஹ்
அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணே இந்த அரச்சி வச்சிருக்கோல பேஸ்ட்டு மாதிரி அதாவ் ப பச்சரிசி துவரம்பருப்பு அதையும் போட்டு அப்டியே அந்த பச்ச வாசன போற மாதிரி இருக்கும்லா அதனால அதையும் சும்மா ரெண்டு சுத்து அப்படியே ஹ் வணக்கனகுற மாதிரி வணக்கிட்டு அதுக்கப்புறம் அடிச்சு வச்சிருக்க மோர் எடுத்து அதுல ஊத்திட்டேன் அதுக்கப்புற பின்னாடி கடைசியா தா உப்பு போட்டுக்கிட்டே நானு நல்லா பொங்கி வருதுங்கள நல்லா ஒரு கொதி வரும் மாதிரி இருக்கும் பாருங்க அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மேலே மல்லித்தழய போட்டு இறக்கி வச்சுட்டேன் அவ்ளோதான் உம் இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும்ல உங்களுக்கு
உம் உம் அது வேற க இது வெண்டக்கா எல்லாம் போட்டு கூட மோர் குழம்பு இருக்கறாங்க தோழி
தோழி வெண்டக்கா போடுவாங்க அந்த பூசணிக்கா தண்ணிக்காய் எல்லா சொல்றாங்கல்ல
அஹ் ஹம் ஹம்
போடுறாங்க தான் ஆனா இவந்து என் பையன்ந்த காயல காயினாலே தெறிச்சு ஓடிறாங்க தோழி அந்த காய் விஷயத்துல பாத்தீங்கன்னா உருள உருளகிழங்கு மட்டும் தான் சாப்பிடுறாங்க வேற எந்த அ ஆ சேனக்கிழங்கு சாப்புடுறாங்க சேன கழங்கு வந்து இந்த நம்ம சாம்பார் வச்சோம்ன்னு வச்சுக்கோங்கள சேனக்கிழங்கு பொரியல் இந்த கல்யாணத் த்ல்லா பண்றாங்களா அது மாரி செஞ்சிருவே அதையு அப்டிதா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புற அத நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வணக்கி தேங்காய் ஒரு கொஞ்சம் அரைமூடி ஊத்த மாட்டேன் அதுல பாதி கொஞ்சமா ஊத்தி நல்ல சுருள சுருள சுருள கிளறிருவோமா அதனால சேனக்கிழங்கு சாப்பிடுவ உருளை மத்தபடி நீங்க எந்த காய் வச்சாலும் அவரு சாப்பிடவே மாட்டாரு அதனால எப்பவுமே தொட்டுக்கன்னு பாத் ங்கனாலே முட்டை இல்ல அப்பளம் இது தான் அவரு தொட்டுக்க சாப்பிட்றது என்ன பண்ற சா ப்புறதவே அதனால் செஞ்சு தர வேண்டியதாக இருக்கு காயெல்லாம் அவ்ளோ ஜாஸ்தி சாப்பிடவே மாட்டேன்றாங்க தோழி
அ கீரை ஆயிட்டோ அது போல தாங்க தோழி வெயிலுக்கு
ஆமா அதே என்ன பண்ணிருது தோழி ஒவ்வொரு நேரோ நா வந்து பொறியல் பண்ணிட்டே சொன்னா எ பெரிய பைய எந்த காயாருந்தாலு எந்த கீரையாருந்தாலு எதும் கொடுத்தாலு அழகாக சாப்ட்டுக்குவாரு அவர பத்தி எனக்கு பிரச்சனைையோ‌ கெடையாது இந்த சின்ன பையன் தா எதுவுமே சாப்ட மாட்டாரு ஆனா அது அவ்ளோ ஒடம்புக்கு நல்லது ஏன்னா வேல செய்ற எடமு ஹீட்டாருக்கு அதனால குளிர்ச்சியெல்லா நம்போ கொஞ்சோ கொஞ்சோ சேர்த்துக்கணுல்ல அது சொன்னா அவரு ஏத்துக்கவே மாட்டாரு இல்ல இல்ல எனக்கு புடிக்காது நீங்க சின்ன புள்ளையிலேயே இதெல்லா எங்களுக்கு கத்துக் குடுக்கல ஒடனே நம்ப தலைய போட்டு தா உருட் டுவாங்க நீங்க எங்களுக்கு சின்ன பிள்ளைையிலேயே கத்து குடுக்கல அப்ப நா சொல்லுவ அப்ப இந்த கடைல விக்கிற இப்ப என்ன அ புரோட்டா சிக்கன் ரைஸ் இதெல்லா நாங்க கத்து குடுத்தோமாப்பா உங்களுக்கு நீங்களா தானே கேட்டு சாப்புடுறீங்க அது நல்லாருக்கு அது பாக்கவே அவுங்க கலர்ஃபுல்லா விக்கிறாங்க தோழி அதனாலயே என்னமோ இந்தப் பசங்களுக்கு அத பாத்தோனே ரொம்ப புடிக்குது நம்ம வந்து எப்போது சேர் பாத்து பாத் து நம்ம செய்வோ ஒடம்புக்கு எது நல்லது எது கெட்டது அப்டின் பாத்து பாத்து செய்யறதுனால் லே என்னமோ இவங்களுக்கு அதெல்லா எதுவுமே புடிக்கவே மாட்டேங்குது
ஆமாங்க தோழி இப்ப சொல்றாங்களே இப்ப தோழி இந்த பரோட்டால்லா சாப்படுறதுனாலா ஹார்ட் அட்டாக் வருது அது ஏன்னா மைதா மாவு தடப் பண்ணிட்டாங்க நம்ம நாட்டுல மட்டு தா அது இருக்கு அப்டின்ற மாரி சொல்ல வராங்க அதுல்லாமே நம்ப கட உணவு அதிகமா அவாய்ட் பண்ணாதா நல்லாருக்
ம் ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம் அய்யோ இன்னிக்கு நைட்டு நா சப்பாத்தி தா தோழி சா அவுங்களுக்கு செய்யணு ஏன்னா அது சப்பாத்தி அவுங்களுக்கு ரொம்பப் புடிக்கு இப்ப அந்த அந்த மீல் மேக்கர் கிரேவி சொன்னேனுங்கள அந்த கிரேவிலியே அந்த தொட்டுக்க இருக்கறதுனால அதையே தொட்டுட்டு அவ அந்த சப்பாத்திக்கு சாப்ட்டுக்குவா அத் தோசைக்கு இருந்தாலு அது சாப்ட்டுக்குவா இந்த சப்பாத்திக்கு இருந்தாலு அவரு சாப்ட்டுக்குவாரு அது இவங்களுக்கு புடிச்சது தானே அதனால செய்ய வேண்டியதாருக்கு நம்மளு நம்மளா கட்டாயப்படுத்தவு முடில சின்ன பிள்ளைங்களா நம்ம அடிச்சி ஒதச்சி குடுக்கறதுக்கு அதனால செரி நீங்க என்ன சாப் அப்டிங்ளா அதே நாங்க செஞ்சு தரோம் அப்டின் நமக்குத் தேவ சாப்பாடு எப்டியே சாப்பிட்டுட்டா செரி அப்டின்ற மாரி ஆயிருச்சு தோழி ம் ஞா சரிங்க்கா முடிந்ததா நன்றி தோழி மீண்டு ஒரு இணைப்புல சந்திப்போம் தோழி நன்றி வணக்கம்